ஹலோ
நா கேக்குதா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக் கீங்க
நல்லா இருக்க தோழி வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா அங்கயு நல்லா இருக்காங்க தோழி சொல்லுங்க தோழி என்ன டாபிக் பேஸ்லா
அ நீங்களே சொல்லுங்க
ஏ தோழி நறைய பேசி இது போல ஆயிடுச்சுங்ளோ ஓ செரி செரி செரி அழகு குறிப்பு நா பியூட்டிஷன்
அப்டியா எனக்கு அதுக்கு எனக்கு சம்பந்தமு இல்லேயே ஆமா வீட்ல இருக்குற எதயாவது மூஞ்சில பூசுவ அதுவு கல்யாணுத்துக்கு முன்னாடி இப்போ அந்த எதுவுமே பேஸ்க்கு அப்ளே பண்றதே கெடையாது
ஏ அப்ளே பண்லால கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணீங்க கல்யாணத்து பெறகு கூட பண்லால ஏ விட்டுட்டீங்க டைம் இல்ல ஓகே ஓகே ஓகே சேரி செரி என்ன நல்லா சமைப்பீங்க
ஜ்ஜி வெஜ்ஜி எல்லாமே
ம் நா உங்களுக்கு புடி இந்த நானு செய்வே ஆனா இதுன்னா நல்லா எங்க வீட்ல பாராட்டுவாங்க அப்டின்னா எது சொல்லுவீங்க
அப்டின்ற துனா ஆ எல்லாமே நல்லா இருக்குன்தா
நல்லா நல்லா இருக்கு சொல்லுவாங்க பசங்கக்கிட்ட கேப்பீங்ளையா பசங் சொல்லுங்க மம்மி இது நல் நல்லா இரு
அவுங்களுக்கு அந்த பரோட்டா போட்டு சிக் கன்ல க்ரேவி அந்த பெப்பர் சிக்கன்
ஓ பரோட்டாலெ
ஆமா பரோட்டா போட்டா அது புடிக்கு அ சிக்ஸ்டி ஃபை சிக்கன் தா பசங்க விரும்புறாங்க
அது வேணா உண்ணமதாங்க பசங்க சிக்ஸ்டி ஃபை இருந்தா போது வேற எது வ எது வேண்
சே
நா வந்து பிரியாணி நல்லாப் பண்ணுவந்தோழி கொஞ்சோ நல்லா பிரியாணி பண்ணுவ கொஞ்சோ ந எல்லா ஐ ட்டம் எந்த ஐட்டம் சொன்னாலு செஞ்சிருவ தோழி வீட்டுக் செஞ்சு போட்டு சாப்ட வப்ப நீங்க பிரியாணி நல்லா செய்வீங்ளா
ஆ செய்வ பிரியாணிலயே நறைய வெரைட்டி செய்வோ மந்தி பிரியாணி அப்பறவ ஹைத்ராபாத் சிக்கன் பிரியாணி
அது எப்டி தோழி ஐத்ராபாத் பிரியாணி
அது ஆனா நமக்கு தம் பிரியாணியோட இது ரெண்டு மடங்கு வேலதா இருந்தாலு நமக்கு வாட் ட்ரு அளவுலா வந்து அந்த அளவுக்கு யோசிக்க வேண்டா அது நீங்க எப்டி பண்ணணுன்னா சிக்கன் க்ரேவிக்கி செய்றீங்கல்ல சின்ன வெங்காயொ தக்காளி தக்காளி போட மாட்ட வெங்காயொ ஆ தயிர் சேத்துக்கணு தக்காளிக்கி பதுல
ஆ ஓகே தோழி
ஆ நீங்க என்னா பண்ணணு ஃபஸ்ட்டு கொஞ்சொ ஆனியன ஃப்ரை பண்ணி ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொணு முந்திரி ஆனியனு தனியா அப்றொ வெங்காயொ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம் பிரியாணிக்கு என்னென்ன போடுவோமோ தக்காளிய தவர எல்லாமே போட்ரணு போட்டுட்டு சிக்கன நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுக்கணு என்னன்னா கொஞ்சமா தயிரு கொஞ்சொ மா இஞ்சி பூண்டு உப்பு அதுல வந்து கொஞ்சொ எறங்குறதுக்காக உங்களுக்கு சாஃப்ட்னஸ் குடுக்கு மிருதுவா இருக்கு சிக் கன் அது இந்த மசாலாவையு தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு அதுவே தண்ணி விடும் பாருங்க அப்ப நீங்க என்ன பண்ணணு இ உ இன்னொரு சைட்ல பாஸ்மதி ரைஸ வந்து ஒரு செவன்ட்டி பசன்டேஜ் பாயில் பண்ணி எடுத்துக்கொணு ரொம்பவு கொழைய உடக் கூடாது செவெண்டி ஃபை பண்ணிட்டு அப்டியே லேயர் பை லேயரா போட்டு மேல இந்த வருத்த ஆணியன்ஸருக்குல்லையா அது முந்திரி அதெல்லாம் போட்டுட்டு அ உங்கள்ட்ட வந்து சாஃப்ரான் அதாவது குங்குமப்பூ இருந்தா போட்டுக்லா இல்லாட்டினா நீ ஆ இ ல்லாட்டீனா எல்லோ கலர் வந்து லைட்டா ஆ தண்ணியில கரச்சி ஆட் பண்ணிக்க ஏனா நமக்கு மூணு கல இப்பதா தெரியும் ஹைதராபாத் பிரியாணின்னா சிவப்பு மஞ்சள் வெள்ளை அப்டி கலந்து இருக்கணும் ஆ ரொம்பவு மிக்ஸ் பண்ணிட கூடாது
ஓகே அ அ
பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு காரமு நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது பசங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்
நம்ம நார்மலா பிரியாணி
பிரியாணி பண்ற அதே மெத்தெடு தா ஆமா நம்ம லாஸ்ட் என்ன இது லேயர் பய் லேயரா இப்ப கிரேவி மாரி ஆயி சிக்கன் வெந்துருச்சான்னு பாக்குறீங்கல்ல அப்ப கொஞ்சோ எடுத்து தனியா வெச்சுக்கோங்க ஒரு பவுல்ல ஃபர்ஸ்ட்டு கீழ் கீழ் லேயர்ல சிக்கனு கொஞ்சோ கிரேவியு விட் ட்டுருங்க அந்த பிரியாணி பாட்லியே அது ரைஸ் போடுங்க அடுத்த லேயர் சிக்கன் கிரேவி போடுங்க நம்ம செஞ்சு வெச்சோ அ அடுத்த லேயர் ரைஸ்சு அடுத்த லேயர் சிக்கன் லாஸ்ட் பிரியாணி அந்த ரைஸோட லாஸ்ல ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சமா அந்த ஆநியன் பிரைட் ஆனியன்ஸ் இதுவு இது பண்ணோல அத போட்டு அப்பிடியே விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தம்மு மாதிரி அவ்ளோதா அது அதுக்கப்புறோ எடுத் லைட்டா அப்டியே பூ போல கெளறி அப்டியே சேர்வ் பண்ணுங்க நல்லா இருக்கு அ அது நமக்கு கரெக்டான ரைஸ்னா பாஸ்மதி ரைஸ் ஆமா ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாரி உங்க ஊர் சைட்ல எதாவ்து டிஃப்ரெண்டா சாப்பாட்டுக்குள்ளே இது மத்த ஊர்ல கெடைக்காது ஆனா எங்க ஊர்லன்னா அது எந்த மாதிரி
எங்க ஊர்ல வந்து பிரியாணி தா பேமஸ் ஓ சொல்லி ஆம்பூர் பிரியாணி நாங்க ஆம்பூர் சைடு இருக்கோ
எங்க ரிலேஷன்ஸ்ல்லா கூட இருக்காங்க
ஆம்பூர் பிரியாணி வானியம்பாடி பிரியாணி அப்டி கோவில்லன்னு சொன்னா வந்து முத்துமாரி கோவில் இருக்கு ஆயிரம் நெருப்பு ஆயிரத்துக்கு மேல தீச்சட்டி எடுப்பாங்க எங்க ஊர் சைடு எல்லா அ நல்ல விசேஷமா இருக்கு
உங்க ஊர்ல இருந்து ஏலகிரி கிட்டக்க தான
அ கிட்ட ரொம்ப கிட்ட தோழி ஏன்னா மல சுத்திட்டு போணு அவ்ளோதா அந்த மல ஏழு எட்டு ஒன்பது மலைய சுத்திட்டு போணு போனா தா நம்ம மலைக்கு
அங்க எப்டி இருக்கு உங்குளுக்கு கிளைமெட்ல்லா
இப்போ கொஞ்ச பரவாயில்ல காலையில இருந்து வெயிலா இருந்துச்சு இப்போ கொஞ்ச கிளைமேட் நல்லா சில்லுனு இருக்கு சூப்பர் தோழி
பரவா
அ வெயில் வந்து மலையு பெய்து வெயிலு அடிக்குது அப்புறம் திடீர்னு ஒரு மாதிரி கிளைமேட் சில்லுன்னாவு மல சொடு இல்லிங்ளா ல்லாம் சுத்தி மல அ திடீர்னு கிளைமேட் சில்லுனுா ஆவு அது போல இருக்கு தோழி
நீங்களா ஏழு
அ கண்டிப்பா வீக்கு எப் நம்ம நெனைச்சா போ வேண்டியதுதா எனக்கு நா பியூட்டிஷன்னா இருக்கலப்பா எனக்கு மேக்கப் எல்லா அங்க வர்து சொல்லி அப்டி போயி்டுவேன் ஓகே அப்டி போயிடுவேன் அ போட்டோ அந்த சைட்லல்லா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு வியூ எல்லா நல்லா இருக்கு என்னல்லா வந்து போட்டிங் நல்லா இருக்கு பசங்க விளையாட்றதுக்கு கேம் விளாயடு ரெசார்ட்ட ஆட்ட இருக்கு நம்ம ஜாலியா ஸ்டே பண்ணிட்டு டூ டேஸ் சாட்டடே சண்டே வந்துட்டு மண்டே கிளம்பறப்போல அப்டியெல்லாம் நல்லா இருக்கு
அ அங்க ரூம்ஸ்ல்லா ரொம்ப அ அ வாடக அதிகமா இருக்குமா
அ நா இல்ல அது தோழி நம்மளுக்கு ஏத்த போல நம்ம எடுத்துக்கலா ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ஸாவது எல்லாமே அங்க பெசிலிட்டிஸ் இருக்கு கிச்சன் எல்லாமே இருக்கு நம்மளே செஞ்சு சாப்பிட்டு நம்ம ஸ்டே பண்ணிட்டு நல்லா சுத்தித்தி பாத்துட்டு வர்லா இல்ல கீழேட்டு ஹோட்டல் இருக்கு அதுவு புக் பண்ணிக் நல்லாருக்கு ரேட் எல்லா அப்படி ஒண்ணு சொ சிட்டி சைடு எல்லா இல்ல தோழி நல்லா இருக்கு ம் வாங்க வாங்க ஏலகிரிக்கு வாங்க இங்க நெறைய மலைகள் தா இருக்கு ஜவ்வாதி மலை ஏலகிரி மல எல்லா மலையு இருக்கு
அப்டியா நா எ யூடியூப்ல ஒருத்தவங்க வீடியோ பாப்பே அவுங்க வந்து இதுதா நம்ப என்ன ஊரு சொன்னிங்க அவுங்க வாணியம்பாடி அதுல பாக்கும்போதுதா அவுங்க சொன்னாங்க அவங்க ஊர்கிட்ட ஏலகிரி இருக்கு அப்டினு
அ அப்பிடிங்ளா தோழி எந்த திருப்பத்தூரு எங்களுது என்ன அ உங்களுதுனா கொஞ்ச தூரமா இருக்கலாம் எங்குளுது கிட்ட ஆ எங்களுக்கு திட்ட நல்லா இருக்கு மல எல்லா பாக்கறதுக்கு நல்லா இருக்கு தோழி எங்க சைடு எல்லா உ சுத்தி பாக்க அ டேம் ஹீமெல்லா இருக்கு அதெல்லா பாத்துட்டு கீது போங்க நல்லா இருக்கு தோழி எங்க ஊர் சைடெல்லா
பரவால்ல எங்க ஊர் சைடு கிட்டக்கனா பாண்டிச்சேரி இருக்கு
ஆ ஓகே தோழி
ஆ அங்கதா போற மாரி இருக்கு ஆனா வெயிலுக்கு பயந்து எங்கயு போறதுக்கு புடிக்கல
அப்படிங்ளா அ அ ஓகே தோழி அ ம் ம் சரி சரி சரி வாங்க திருப்பத்தூர் சைடு வந்
வரே வரேங்க வரே நீங்க எப்பிடி வகுப்பு போயி இது பண்ணிங்ளா கத்துகிட்டிங்ளா
ஆமா த தோழி எங்க ஹஸ்பண்ட் வந்து டெல்லில ஒர்க் பண்ணிட் இருந்தாங்க சோ அங்க கத்துக்கிட்ட அங்க கத்துக்கிட் ட்டு வந்துட்டு இங்க பால தமிழ்நாட்ல பாலர் வச்சே தோழி நான்
ஆ எப்பிடி போது உங்களுக்கு தொழில்
தொழில் கொஞ்ச டல்லா தா இருக்கு தோழி மின்னாட்டல்ல இல்ல மின்னெல்லா ரொம்ப பிஸியா இருப்ப இப்டியெல்லா பேச கூட எங்களுக்கு டைம் இருக்காது இப்ப வீ யூடியூப பாத்துட்டு எல்லா கத்து
கத்துக்றாங்க இன்னொன்னு மூல மூ தெரு தெருக்
போ பாலரா இருக்குதுவ ஒண்ணுமே தெரில த்ரெட்டே பண்ண கத்துகிட்டா போது ஒரு மேக்கப் பண்ணி நானு பியூட்டிஷன்ட்டு பார்லர் ஓபன் பண்ணிர்றாங்க சேர் போட்டு அது ப்ராடக்ட் பேரு கூட தெரியமாட் குது சில பேருக்கு நறைய பேரு என்ன கம்ளெய்ன் பண்ணிருக்காங்க அதனால நா சொல்லிட்ட மேம் ஒன்னுமே தெரியாது மேம் ஆனா பாலர் வச்சிருக்காங்க மேம் என்னா பண்றது மேம் அப்படின்றது இது எங்க ஊர் சைடு வில்லேஜுங்க சுத்தூர வில்லேஜு ஒரு நறைய கிராமங்கள் இருக்கு அந்த கிராமத்து சைடெல்லா பால எங்கயோ அரகுறையா கத்துனு ஒரு கட போட்டு சேர் போட்டு கண்ணாடி போட்டு ஒக் காந்துக்துங்களா அப்படின்றா போல இருக்காங்க
அப்டிதாங்க இருக்கு எல்லாமே ஒரு தொழில் எடுத்தா அத இல்ல இப்ப நாலு பேரு வாங்கறாங்களோ இல்லையோ அந்த தொழில ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா கெளம்பிரு
கன் ஆ வாங்கறதுக்குதா ஆள் இல்ல எ எல்லா வந் து எப்போ இந்த ஆன்லைன்ல பிசினஸோ அது இதுன் வந்து தோ எல்லாருக்கு ஷார்டேஜ் இப்ப வெளிய கூட நம்ம போய் ட்ரெஸ் எடுக்க போறதில்ல தீபாளிக்காங்க ஆ ஃபிளிப்காட்ல பாக்றமா மீசோல பாக்கறமா அமேசான்ல பாக்றமா புடிச்சா போல ஆடர் போட்டமா வீட தேடி வந்துருது ஆ அதனால இப்பிடி பண்ணிக்கிறோ எது இருந்தாலு இப்ப ஒடனுக்கொனே பாக் றமா இது புச்சு ஒடனே ஆடர் போடு
ஏ எங்க அப்பாலா திட்டுவாரு அந்த செல்லுல போடறதே அவருக் புடிக் காது அப்பற எதுக்கு நம்ம ஊர்ல கட வெச்சு வாடக குடுத்து ஆள் வச்சிருக்காங்க அங்க போய் வாங்குங்க அப்டின் திட்டுவாரு எங்க அப்பாக்கு ஆன்லைன்ல போட்டாலே புடிக் கக்காது நம்மளை நம்பி தானே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்ப வந்துட்டு வ ஹஸ்பண்ட திட்டுவாங்க ஆனா நான் ஆன்லைன் பிசஸ் தான் நான் பண்றேனே ஆனா என்ன வாங்க உட மாட்டாங்க நான் வாட்ஸ்அப்ல ரீசெல்லிங் பண்ணிட்டு இருக்கே ரீசல்லிங்னா இப்போ நம்ம ஒரு ஷாப்ல டேரக்ட் காண்டக்ட் வத்து அங்க நமக்கு டெய்லியும் கலெக்ஷன்ஸ் நம செல்லுக்கு அப்லோ பண்ணிடு அனுப்ச்ட்டுருவாங்க குரூப் மாதிரி அது வந்து நான் வந்து நான் எனக்கான மார்ஜின் வச்சு நான் என்னோட குரூப் வச்சிருப்பேன் அதுல வந்து போட்டுட்டு இருக்கே ஆ ஆமா நமக்கு ஹோல்சேல்லு அ னு டைரக்ட் மேணிப்பேக்ச்சர் அப்படின்னா சில பேர் ரீசலிங்க்ங்களுக்கு லிஸ்ட் பண்ணி கொடுக்க க்கறாங்க சில பேர் ஹோல்சா நம்ம எடுத்து ஹேண்ட் ஸ்டாக் வச்சு சேல் பண்ணணு அந்த மாதிரி பண்றவங்கதான் சில பேர் தருவாங்க க்க ஏத்த மாதிரி நைட் சாரீஸ் நைட்டி கிட்ஸ் ட்ரெஸ்சு
என்ன ரேட் தோழி
நைட்டி வந்து ஷா நைட்டி இருக்கு உங்களுக்கு முன்னூத்தி அம்பது ரூபா ஒரு குவாலிட்டி சூப்பரா இருக்கும் ஷால் ஆ செட்டா ஆ ஓகே நான் பண்றேங்க செட்டா ஷாலோட வரும் என்னதுங்க த்ரீ பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃரீ சிப்பிங் வரும் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு பிரஞ்சூல் இருக்கு நம்ம பிராண்டட நைடிிஸ் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு நான் நைடிிஸ்லாம் நான் கடையில போய் எடுத்தே ஃபைவ் இயர்ஸ் இருக்கு ஆமா அ கடையில எல்லாமே எனக்கு அந்த அளவுக்கு ரேட் ஹையா இருக்கு சரவணா ஸ்டோர் இருக்குல்ல அதுலல்லா போய் பாத்தா ஒரு சிங்கிள் நைட்டியே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வருது
ஓகே தோழி
அதனால என்னதுலயே வாங்கிக்கிறே
ஆ ஆ ஓகே ஓகே ஓகே ஏ எனக்கு நீங்க சென் எனக்கு சென் பண்ணுங்க நான் இப்போ என் நம்பர் சென்ட் பண்ண நீங்க வாங்க ஓகேங்களா
இருங்க
என் பேரு இந்திரா மேடம்
ஓகேங்க ஓகேங்க சரிங்க வாட்ஸ்அப்ல பண்றங்க சேரிங்க சேரிங்க நம்ம வாட்ஸ்ப்ல பேசிக்கலாங்க சேரிங்க
ஓகே ஆ ஓகே சிஸ்டர் நன்றி அழைப்பி நன்றி நன்றி